க்கம் வணக்கம் தோழி எப்டிர்க்கிங்க
ஆ நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்க நல்லாருக்க தோழி சொல்லுங்க தோழி
அ அதுதா நா வந்து இ இன்னிக்கு வந்துட்டு இந்த ட்ராவல் பத்தி பேஸ்லா அப்டின் நெனைக்குற நா இப்ப வந்து ரீசன்ட்டா ரீசன்ட்டா கெடயாது ஒரு ஏழெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எடத்துக்கு போயிருந்தோ அங்க வந்துட்டு ஃபுல்லா தண்ணி போகற மாரி ஒரு எட இருக்கும் ஒரு எடத் த்தர் ஒரு எண்ட்லருந்து இன்னொரு எடத்துக்கு வந்துட்டு ஒரு சின்ன போட்ல வந்துட்டு நம்ள கூப்ட்டு போவாங்க அந்த போட்ல உக்காந்து அந்த எண்டுக்கு போனது வந்துட்டு அங்க வந்து அந்த யானை சவாரி அப்ற நெறய யானைகள்லா நிக்க வெச்சிருப்பாங்க அதுக்கு வந்துட்டு நம்ம எதாது சாப்பட்றதுக்கு கொடுத் க்லா அத வந்துட்டு அத அது வந்து சின்ன குட்டி யானை இருக்கும் அப்பற நெறைய யானைல்லா அத உள்ள பெருசா அந்த வேலி அ மாரி கட்டி வச்சு உள்ள வச்சிருப்பாங்க அது கூட நம்ம வெளிய இருந்தே போட்டோ எடுத்துக்கலா அந்த மாரிலா இருக்கும் அதுக்கப்றோ அங்யே வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஒரு கால் அளவுக்கு தா வந்துட்டு தண்ணி போய்ட்டுருக்கோ அங்யே வந்து அந்த யானைய நிக்க வெச்சு அவுங்க வந்து குளிப் பாட்டி ட் ருப்பாங்க அந்த யானை பாகன் வந்து குளிப்பாட்டுவாங்க அது பக்கத்துல நின்னு நம்மளு வந்து அதுக்கு மேல தண்ணி எடுத்து ஊத்தலா அப்றொ அந்த மா மத்யானா என்ன பண்னுனா அந்த தண்ணியெடுத்து மேல நம்ம நின்னுட்ருக்க மேலல்லா தண்ணி அப்டியே இது பண்ணி விடு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா ஒரு ஏழெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க அந்த எடத்துக்கு போய்ருந்தோ அதே மாதிரி அந்த யானைக்கு முன் பக்கத்துல நின்னு போட்டோல்லா எடுத்துக்கிட்டோ அது வந்துட்டு அதே எடத்துக்கு வந்து ஒரு ரெண்டு தடவ நாங்க போய்ருக்கோ ஒரு தரவ வந்து போகுபோது தண்ணி ரொம்ப அதிகமா போய்ட்ருந்ச்சு அன் அப்ப வந்ட்டு ஒரு போட்ல வந்து இந்த எண்டுலருந்து அந்த எண்டு கொண்டு போய் போட்ல விட்டாங்க அப்றோ அந்த யான கூடல்லா நின்னு போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டோ அதுக்கப்றோ அதே எடத்துக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷோ கழிச்சு போனோ அப்பப்போகு போது தா நா சொல்ற மாரி தண்ணி வந்து ரொம்ப கம்மியா போய்ட்ருந்துச்சு அதனால இந்த எண்ட்லருந்து அந்த எண்டுக்கு வந்துட்டு அந்த ஆ அந்த மூட்ட மாரில்லா போட்டு வச்ருந்தாங்க அதுலேயே கால் வச்சு அந்த தண்ணிலயே நடந்து போற மாரி அந்த எண்டு போய்ணு அந்த யானை கூடியதா அதே யான தா ரொம்ப வருஷமா அங்கருக்கு அப்டின்னு சொல்றாங்க ஒரு ரெண்டு யான அது வந்துட்டு நல்லா விளையாடிட்டு நெறைய போட்டோஸ்ல்லா எடுத்தோ அந்த ஒரு நியாப யூகம் வந்துட்டு இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ்ல பாத்தேன் இந்த மாதிரி வந்து அந்த யான வந்து யாம் ஐ இப்போ வந்துட்டு அந்த ரெண்டு யான வந்து நீங்க கூட கேள்விப்பட்ருப்பீங்க அப்டினு நெனைக்றே ரெண்டு யானை வந்து நின்னுட்டு எல்லா போட்டோ எடுத்ருக்காங்க அதே மாரி அ அந்த ஒ ஒரு ஃபேமிலி வந்து நின்னு ஒரு கொழந்தை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நின்னு அந்த யானை பக்கத்துல நின்னு போட்டோல்லா எடுத்துட்டு இரு காங்க அப்போ வந்துட்டு அந்த இன்னொரு யானைக்கு வந்துட்டு திடீர்னு ஒரு மதம் பிடிச்ச மாரி கோவோ வந்துருச்சு அது என்ன பண்ணுச்சுன்னா அது இன்னோரு அந்த யானை அந்த ஒரு பெண் வந்து பக்கத்துல நின்னுட்ருக்க அந்த யானை மேல திடீர்னு போட்டு அடிக்குது அடிக்கு போது என்ன ஆகுதுனா அந்த யானை வந்துட்டு அந்த லேடி மேலயே விழுந்ருது விழுந்த ஒடனே அந்த லேடி வந்துட்டு அந்த எடத்துலயே அ இதாய்டுறாங்க அதுக்கப்றோ அவுங்க வந்துட்டு அ லேடி எடுக்க பாக்றாங்க பட் அவங்கள காப்பாத்த முடியில கடைசில என்ன ஆச்சு அந்த யானை மேல இடிச்சு அந்த யானைக்கு ரொம் ரொம்ப அடிபட்டு ஒரு ரெண் நாளைக்கப்றோ அந்த யானையு எறந்துருது அப்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு இந்த நியூஸ கேட்டுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கப்றோ வந்ட்டு எனக்கொரு மாரி பதட்டமாயிடுச்சு அன்னைக்கு நைட்டு வந்து எனக்கு தூக்கமே இல்ல அந்த நியூஸ பாத்துட்டு ஏனா அதே எடத்துக்கு அதே யானை பாக் பக்கத்ல நின்னு நாங்களு போட்டோ எடுத்தோ அத அந்த நியூஸ பாத்துட்டு என்னால நார்மலாவே இருக்க முட்ல நம்மளு அதே எடத்துக்கு போனோமே அதே யானை கிட்ட போட்டோ எடுத்துக்கிட்டோமே ஆ இப்ப வந்துட்டு அத பேன் பண்ணிட்டாங்க இப்ப ஆளுங்ளே வந்துட்டு அதுக்கு யானை பக்கத்துல போகவே கூடாது அதுக்கு வந்து எதுவு சாப்ட கொடுக்க கூடாது அதுக்கு பக்கத்துல நின் போட்டோ எடுக்கூடாதுன்ற மாரி பேன் பண்ணிட்டாங்க எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு ம சமீப காலமா நடந்திருக்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அதுதா வந்துட்டு இந்த மார்ல்லா கூட நடக்குமா அப்டின்ற மாரில்லா இருந்துச்சு நீங்க என்ன நெனைக்றீங்க தோழி இத பத்தி
ஆமா தோழி நீங்க சொன்னது சரிதா நானு வந்து அந்த செய்திய கேள்வி பட்டே எனக்கு ரொம்ப மனசுக் கஷ்டமாருந்தது நா வந்துட்டு அந்த இந்த சைய்டு வந்து என்னோட கணவருக்கு வந்து தெரியாது அப்ப ஒரு நாள் இரவு வந்து நா தூங்கும்போது காமிச்சுட்டு இருந்தே சமூக வளை தளங்கள்ல வந்தது வீடியோவா வருதுன் சொல்லிட்டு அவர்கிட்ட காமிச்சே காமிக்கு போது அவருமே சங்கட்டப்பட்டாரு ஏன்னா அவருக்கு வந்து யானைகள் மீது தனி ஒரு நாட்டம் வந்து இருக் கு யானை எங்யாது போதுனா கூட சும்மா விட மாட்டாரு ஒரு கோவில் யானைய கூட போட்டோ எடுத்துட்ருப்பாரு அப்போ வந்து யானைகள் யானைகளுக்குள்ள இந்த மாரி சம்மந்தம்மேல்லாம சண்ட போட் இருக்குது அப்படிங்கும்போது அவருக்கு வந்துட்டு ஆச்சே இப்படி ஆயிடுச்சே இதனால இப்படி ஒண்ணு ஆயிடுச்சே அப்டிங்கற மாதிரி அதுவுமு ஒரு சங்க மட்டமான ஒரு இதாதா இருந்தது இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதுக்குள்ள வந்து மனிதர்களயே வந்து சுத்தமா அது வந்து டூரிஸ்ட் பாட்டே இல்ல அப்படிங்கிற மாரி இது பண்ணிட்டாங்களா இந்த யானை பக்கத்துல மட் டு வந்துட்டு மனிதர்கள விடுறது இல்லையா அந்த எடத்துல
இப்ப அந்த யானை பக்கத்துல மட்டு போக கூடாது கூட நின்னுட்டு இந்த தண்ணியே பீச்சி அடிக்கிறது அந்த மேல ஊத்துறது அந்த மாரி வேலைகள் எல்லா செய்யக்கூடாதுனு சொல்லிட்டு அத மட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு நா நியூஸ்ல சொன்னாங்க கேள்விப்பட்ட எனக்கு என்னான்னா இந்த மா அப்டி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு மனுஷங்க மனுஷங்கதா ஒரு அனிமல்ன்றது கண்டிப்பா ஒரு மிருகம் மிருகம்தா எந்த ஒரு சூழ்நிலையிலயுமே வந்துட்டு அது அதோட மிருகத்தனத்தை ஏதோ ஒரு வழியில வந்து அதை காட் ட்டிடுதோ நம்ம வந்து அத வந்து ட்டு ஒரு பெட்டாவோ ரொம்ப பாசமாவோ எல்லாமே பண்றோ பட் இருந்தாலு அ அதுக்கு எப்ப வந்துட்டு அ அ கோவம் வருது என்ன ஆகுதுன்றது நம்மளால வந்து கணிக்க முடியாது இல்லயா ஏன்னா வந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஒரு கிளைமேட் சேஞ்ச்னால கூட அதுக்கு வந்துட்டு அ ஒரு மாரி கோவம் வரலா இல்ல வெயில் அடிக்குதுன்றதுனால கோவம் வரலா அந்த மாரி எது வேணாலு நடக்கலா அத வந்துட்டு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அந்த மாரி இருக்கு போது ஒரு அ ஒரு மிருகம் வந்துட்டு கடைசியில அதோட அ அதோட இயல்பை வந்துட்டு வெளிப்படுத்தினது வந்து நமக்கு மனுஷங்களா இருப் ருக்கும்போது அதை வந்து இந்த மாதிரி பாதிப்படைஞ்சிட்றோமே நம்ம அப்டின்னு சொல்ட்டு நா ரொம்ப அத பத்தி யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டது உண்டு அதுதா எப்டி இதுக்கு மேல நம்ம ஒரு அனிமல் பக்கத்துல போய் நிக்கலாமா வேண்டாமா அப்டின்ற ஏன்னா நெறைய பாக்குறோ இந்த கோயில் திருவிழாக்கள்ல எல்லா வந்துட்டு பெரிய அந்த யானையிலல்லா அ லைன்னா நிக்க வச்சு அதுக்கெல்லா மேக்கப் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய இது வச்சு ஏன்னா அது பெரிய கூட்டம் மாதிரி இருக்கு அந்த கூட்டத்துல வந்துட்டு அந்த யானைகளெல்லா நிக்க வச்சு அத ஒரு ஊர்வலம் மாரி கூப்பிட்டுட்டு போவாங்க ஒரு உ அந்த ஊர்ல அந்த அந்த மாதிரில்லா நடக்கும்போது திடீர்னு அந்த நியூஸ்லயே நம்ம பாத்தோ வந்து திடீர்னு ஒரு யானைக்கு மட்டும் மதம் பிடிச்சிருச்சுனு சொல்லிட்டு அது வந்துட்டு ஃபாஸ்டா ஓட ஆரம்பச்சிருச்சு அப்போ வந்துட்டு ரெண்டு மூணு பேருக்கு அந்த மாரி ஆ ஆ எழந்துட்டாங்க அப்டின்றதெல்லா நம்ம கேள்விப்பட்றோ அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம அந்த எப்டி வந்துட்டு அந்த இதுல இருந்து வெளியே வர்றது எப்டின்னே தெரியமாட்டேங்குது அப்டி நெனைக்கிற ஆ நீங்க என்ன நெனைக்கறீங்க
கண்டிப்பாங்க தோழி நீங்க சொன்னது சரிதா ஏன்னா வந்து இப்ப மனிதர் ஈசியா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து எடுத் டு கிட்ட ஏன்னா நமக்கு ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு சமயோ வந்து மூடு இருக்கு இப்ப வந்து நம்ம நல்லா இருக்கோ திடீர்னு நம்ம ஏதாவது யோசிச்சுட்டு திடீர்ன் நம்ம கோவமாவோ அதெல்லா வந்து நமக் வந்து மூடு ஸ்விங்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அதே மாரி மிருகத்துக்கு வர்றதுல வந்து தப்பு கடையாது நம்ம வந்து எப்டி வந்து நம்ம இப்ப திடீர்னு ஏதோ ஒரு இது மேல வந்து மனிதர்களே வந்து சில சமயம் நல்லா பேசிட்டு இருப்போ சில சமயோ கோவப்படுவோ சில சமயோ எடுத்தெரிஞ்சு பேசுவோ இந்த மாரி வந்து நம்ம பண்ணுவோ அப்ப வந்து சண்ட போடுவோ எல்லாமே பண்ணுவோ இந்த மாதிரி இருக்கும்போது அதுவே மிருகங்கள் பண்ணனா நமக் இப்ப வந்து எப்படி என்ன ஏ சொன்னா புரிய மாட்டேங்குது அதுக்குமே ஏதாவது ஒன்ன நெனைச்சோ இல்ல யாராவது ஏதாவது காயப்படுத்தி பாங்க மிருகத்துக்கு வந்து நம்ம மனிதர்கள் மாரியா நம்ம என்ன பேசனாலு அதுக்கு புரியு தெரியு நம்ம செய்க பண்றது எல்லாமே தெரியு அந்த மாரி இருக்கும்பொழுது அதுங்களுக்கு வந்துட்டு நம்ம பண்றதோ இல்ல எல்லாமே புரியு இல்லேன்னா கூட இருக்கிற மத்த யானைகள் கூட அதுங்களுக்கு ஏதாது ஒரு சண்டையா இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் போது அது டக்குன்னு அதோட இத வந்து வெளிப்படுத்தும் போது அது ஒரு காயம் அடைஞ்சு அது இதாகிற வரைக்கும் வந்து ஆகிறது இல்லைங்களா இந்த மாதிரி யானையை ம மட்டும் இல்ல நிறைய இனங்கள் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து கோவம்மாயிரும் ஒரு நாய் ஆகட்டும் பூனயா ஆகட்டும் என்னதான் வந்து நாய்கள் கூட நீங்க பாத்தீங்கன்னா வளர்ப்பு நாயா இருந்தாலுமே அந்த நாய் வந்து சில குறிப்பிட்ட மனிதர்கள மட்டும் ரெகுலரா அவங்க அதே தெருவுலதான் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அந்த குறிப்பிட்ட மனிதர்களை மட்டும் டெய்லியும் பாத்தாலுமே கொலைக்கிறத வந்து ஒரு பழக்கமா வச்சிருக்கும் இல்ல கடிக்க போறது அது ஏன்னு நமக்கு புரியாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒத்து கவனிச்சா கூட நமக்கு வந்து புரியாது தோழி
கண்டிப்பா நீங்க சொல்றது ஆமா நூத்துக்கு நூரு உன்மைதான் இப்போ நானு ஒரு ஒரு ப சில நாட்களுக்கு முன்னே வந்துட்டு எங்க வீடுக்கு பின்னாடி வந்துட்டு நாய்கள் ஒரு ஒரு ஏழு எட்டு நாய்கள் இருக்கும் அங்கே தான் இருக்கும் எல்லாம் சாப்பாடு போடுவாங்க சாப்பிடு ரொம்ப அமைதி அப்டியே தான் இருக்கும் ஆனா வந்துட்டு நைட்டு வந்து பயங்கரமா கத்தும் எல்லாம் சேந்துட்டு நமக்கு தூக்கமே கெடும் அந்த அளவுக்கு எல்லாம் க கத்திட்டு இருக்கும் பட் இருந்தாலும் அது வந்து எனக்கு பெரிய விஷயமா தெரில ஆனா ஒரு நாள் வந்து காலைல சண்டே ஒரு நாள் கராத்தே கிளாஸ்காக ஒரு சின்ன கொ ஒரு பைய ஒரு ஏழு எட்டு வயசு தா இருக்கும் அந்த ஸ்ட்ரீட்ல இருந்து வெளிய வந்துட்டு இருந்தா அப்போ திடீர்னு ஒரு நாய் வந்துட்டு எப்பயும் பாக்குற பைய தா எப்பயு அந்த பக்கொ போற பையந்தா பட் திடீர்னு அந்த அந்த நாய் வந்து ரொம்ப கொலச்சு ஒரு மாரி பக்கத்துல வந்து கடிக்கிற மாரி வந்து ஆனா கடி க்கல அந்த பைய வந்துட்டு ரொம்ப பயந்து போய் அழுது அப்டி நின்னுட்டே இருக்கா நாங்க இந்த பால்கனில நின்னு எங்களோட இதுலந்து மேலருந்து பாத்துட்டுருக்கோ நீ அப்டியே நில்லு எங்கையு நகராதா அப்டின்னு சொன்னதுக்கப்றோ நின்னுட்டே இருந்தா அப்பற ஒருத்தர் வந்துட்டு ஏன்னா காலை நேரம்ன்றதுனா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாரி டைம்ல வந்துட்டு யாருமே அந்த ரோட்ல யாரு நடமாட்டம் இல்ல அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு வயசானவர் வந்தாரு அப்ப வந்து அந்த பையன மெல்லமா கூப்ட்டுக்கிட்டு அந்த நாய கொஞ்ச அந்த பக்க அப்டின் சொன்னதுக்கு அப்பறோ அது அந்த பக்கம் போச்சு அப்ப வந்து அந்த பையனோட நெலமைய யோசிச்சு பாருங்க அது திடீர்னு கடி கடிச்சி இருந்தா என்ன ஆயிருக்கும் உங்களோட இந்த பையனோட லைஃபே போயிருக்கு இல்லையா அந்த மாதிரி திடீர்னு அந்த மாதிரி பண்ணுது நம்மளால ஒன்னுமே பண்ண முடிய மாட்டங்குது அப்டின்னு சொல்ற சில சில நேரங்கள்ல நீங்க சொன்னாம
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஆமாங்க அதனால ஒவ்வொரு உயிரினம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது அதுங்களுக்கு ப்ப அந்தந்த சமயத்துல என்னென்ன தோன்றுதோ அத அதுதா வந்து பண்ணுதுங்க இதே வந்துட்டு ஒரு வாக்கியம் வந்து சொல்லுவாங்க யானைகளு சரி பாவு சரி யாரையு வந்துட்டு க்லா அந்த நேரம் இல்லாம எதுவும் பண்ணாதாமா இப்ப நமக்கு வந்து நேரம் சரியில்ல அப்டிங்கம் போது நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது இதே வந்து நேரம் வந்து நமக்கு உம் நல்லா இருக்கு அப்டிங்கும் போது நம்மள எந்த விலங்குகளு எதுவுமே பண்ணாது இதே ஒரு மனிதர் வந்து நேரம் சரியில்ல அப்டிங்கும்போது சில விலங்குகள்னாலயே வந்து நமக்கு ஆபத்து த்து வந்து அமையக்கூடும் அப்டிங்கற மாதிரி வந்து அ கொஞ்ச பெரியவங்கள கேட்டீங்கன்னாலு கொஞ்ச மூத்தவர்கள் வந்து கேட்டீங்கன்னாலோ அவங்க வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமு போயிட்டுருக்கு ஒவ்வோரு பக்கமு அப்போ நம்மதா வந்துட்டு நம்மளோட இது எங்க ஒரு நம்ம வந்து வெளில சுற்றுலா போறதா இருந்தாலும் சரி வெளில ஒரு நாய்கிட்ட விலங்குகிட்ட போறதா இருந்தாலும் சரி நம்மளோட பாதுகாப்பு என்ன அப்டின்னு பாத்து நடந்துக்கணும் இல்லைங்களா
கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு எப்டி நடந்துக்கணு என்னன்னு சொல்லிட்டு சொன்னீங்க ஆ ரொம்ப நன்றி தோழி உங்க கூட பேசினதுல மிக்க மகிழ்ச்சி இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பேசலா நன்றி